ஹலோ ஹலோ ஆ கேக் உங்களுக்கு கேக்குதா தெளிவா
ஆ கேக்குது கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா வீட்ல எல்லாரு ஆ காலைல சாப்பிட்டா சாப்ட்டாச்சு, ஒங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லாருக்கோ
சேரி
கால்ல என்ன சாப்பாடு, டிஃபன்
டிஃபன், ஆ ஓகே சரி, இன்னக்கி என்ன டாப்பிக் பத்தி பேசலா
என்ன பேசலா நீங்க சொல்லுங்க ஏதாது டாப்பிக்கு அப்டியே கண்டினியூ பண்ணிக்றே
நீங்களே சொல்லுங்களே ஒங்களுக்குதா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு
எக்ஸ்பீரியன்ஸா
ஜோஸ் டாக்ஸ்லா வேல பாத்துருக்கீங்க
கண்டுபிடிச்சிட்டீங்ளா ம் சேரி, என்ன பேசலாம் ஏதாது சாப்பாடு பத்தி பேசலாமா புடிச்ச சாப்பாடு அந்த மாரி எதாவது
ஆ கேக்கலா சேரி சேரி, கால்ல என்ன சாப்பாடு எங்க வீட்ல இன்னு மதியம் மட்டுந்தா சாப்பாடு காலைல சாப்பாடு கெடையாது அப்டின்னு இல்ல தெனமு அப்டிதா வீட்ல, ஆ
எப்டி ஆனா காலைல சாப்பாடு ஸ்கிப் பண்ணகூடாதுன்னு சொல்றாங்க நீங்க என்ன டெய்லியு காலைல சாப்ட மாட்டேன்றீங்க
டெய்லி சாப்பாடு கெடையாது மதிய சாப்பாடுதா டேரெக்ட்டா
ஆ
டேரெக்டா மதிய சாப்பாடுக்குதா தரணு காலைல சாப்பாடு கெடையாது
கொழந்தைங்க கொழந்தைங்கலா இருக்காங்ளா கல்யாணோ ஆயிடுச்சா
இல்ல இல்ல வயசு இருவதுதா ஆவுது
இருவதுதா ஆகுதா சேரி சேரி காலேஜ் படிக்கீங்களா
இல்ல சும்மாதா இருக்கே
சும்மாதா இருக்கீங்ளா சேரி சேரி
ஒங்ளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா கொழந்தைங்க என்ன பண்றாங்க ஃபஸ்ட்டு பைய இப்ப யு கே ஜி, செகண்ட்டு பைய எல் கே ஜி ஓகே சூப்பர்
எ அவங்களுக்காண்டியே சமைச்சிருவே நானு மோஸ்ட்லி காலைல சாப்ட மாட்டே
ஆ ஆ ஏனா டைம் பதினொன்டர ஆயிருமா வேலை எல்லா முடிக்கிறதுக்கு இருந்தாலு அவுங்களுக்கான்டி சமைக்கனுமேன்னு சமைச்சிருவே
சமைச்சி மட்டு வச்சுருவே
ஆ, டெய்லி சாப்பாடு காலேல டிஃபனு மதியானம் பண்ற சாப்பாடு நைட்டுக்குமே சாப்பாடு அதே சாப்பாடு தா வேற கடைலல்லா வாங்கி சாப்புடறதே கெடையாது வீட்ல தா கடையில வாங்கி சாப்படறது இதாதா இருக்கும்
ஆமா நல்லதுல்லல்ல என்னிக்காவது ஆசப்பட்டா அந்தா பா ஃபாஸ்ட் ஃபுட் எதாது வாங்குவாங்க
ஆமா அது மோஸ்ட்லி சாப்டக் கூடாது அஜின மோட்டோலா சேப்பாங்க
நா அதுமே வாங்கிட் வந்தாலுமே சாப்ட மாட்டே
நா எப்பவுமே எட்டு மணிக்கி சாப்டமாட்டே வயர் வலி மாட்டே
எனக்கு பிடிக்காது அதெல்லா வீட்ல செஞ்சுருவே இப்ப ஃபிரைட் ரைஸ்லா பிள்ளைங்க கேட்டாங்கன்னா வீட்லேயே செஞ்சுறது
வீட்ல செஞ்சு குடுக்கறது ஆரோக்கியமானது மத்தபடி கடையில வாங்கி இந்த மெளகு தூளு சீரகத்துளு போட்டு செஞ்சா வந்துறப் போது எதுக்கு கடலே போட்டு வாங்கிட்டு ஆமா
நா வாங்க மாட்டே சரி மதியான என்ன சாப்பாடு
பாடு மத்தியான என்னன் தெரியல உம் பாத்தா தா தெரியும்
சேரி சேரி நான்வெஜ்லா எதுவு எடுப்பீங்களா
நான்வெஜ் நேத்தே எடுத்தாச்சு இன்னைக்கி என்னன்னு தெரியல சாம்பார் தா வப்பாங்க
நேத்து எடுத்துட்டீங்களா சேரி சேரி நாங்க சனிக்கெழமெனா எதுவுமே எடுக்க மாட்டோ
ஆ செரி செரிங்கமா அப்டி
ஆமா இப்பதா கல்யாணத்துக்கு அப்புறந்தா நா கல்யாணத்துக்கு முன்னாலல்லா எங்க வீட்ல அப்புல்லா கெடையாது செவ்வா வெள்ளி மட்டு நான்வெஜ் எடுக் க மாட்டோ
தூத்துக்குடியா அ தூத்துக்குடியில எங்க திருநெல்வேலிதா இங்க இருக்கு
திருநெல்வேலியா திருநெல்வேலி நாங்க வந்து புதுக்கோட்ட தெரியுமா
தெரியுமா தூத்துக்குடியில புதுக்கோட்ட ஆஹ
ஆ புதுக்கோட்ட கெடையாது புதுக்கோட்டையில இருந்து ஒரு கிராமம் உள்ள
தூத்துக்குடியில மீன் தா திருநெல்வேலியில எங்களுக்கு அம்பை அம்பாசமுத்தர
அம்பாசமுத்திரம் இப்பதா நாங்க அங்க அந்த சைட் எல்லா வந்தோம் ஒரு கல்யாணத்துக்கு எந்த ஊரு அது எதோ ஒரு ஊரே தென்காசி பக்கத்துல ஒரு ஊருக்கு வந்தோ வந்துட்டு குற்றாலத்துக்கெல்லா வந்தோ
ஆ
ஆமா ஆனா குற்றாலத்துக்கு நாங்க வந்த நேரோ காலையில வர குளிக்க விட்ருந்தாங்களா
நா பால்ஸ்ல நாங்க நால் மணிக்கு மேல போனோ எப்போ இப்போ ரீசண்டாவா ஜுன் பத்தா தேதிங்கோ ஆ அப்போ சீசன் இது மான்சூன் த்துல போயி ரொம்ப தண்ணி நெறையா வந்திருச்சி
ஆ உள்ள வுடமாட்டேண்டாங்க நெறைய போலீஸ் போட்ருந்தாங்க
அப்போ ரொம்ப மான்சூன் வந்து கொஞ்ச பீக்கா இருந்துச்சு அதனால
ஆமா நீங்க போனீங்ளா
நாங்க போல இது பக்கத்துல தானே எப்பநாளு போய்கிருவோ ஆம்மா
ஆம்மா ஆனா அடிக்கடி போயிருவீங்க சீசனா போலானு
ஆமா சீசன் அப்ப அடிக்கடி போவோ
ஆ
ட்டு குற்றாலத்துக்கு போயிட்டு அங்க உள்ளுக்கு மேல எல்லா போவோ நாங்க மலைக்கு மேல ஆம்மா ஆமா நடந்து போற மாரி நல்லாஇருக்கு அந்த வழியே போயி எங்க உள்ள சீக்ரட் பிளேஸ் உள்ளலா போயி அங்க போயி குளிப்போ அங்க போய் குளிக்கிறது வேற குரூப்பா சேந்து போயி அங்க போயி சாப்பிடுறது அதெல்லா
சேரி சேரி நாங்க ஏ கல்யாணத்துக்கு முன்னால வர வருஷோ வருஷோ போயிருவோ பெரிய பஸ் புடிச்சி ஃபேமிலி ஃபுல்லா அம்மா பேமிலி
ஆ ஆ
கல்யாணத்துக்கு அப்றோ இவங்களா ஏ வீட்டுக்காரங்கல்லா குற்றாலத்த பாத்ததே கெடையாது அதிசயமா இருக்கு
ஆ எந்த ஊரு
இவங்க திண்டுக்கல்
ஆ திண்டுக்கல் தா ஆ நெறையா தடவ வந்துருகே அங்க எங்கயுமே போமாட்டேங்க கைவேட்டி நேர்லதா ஏ நானு அந்த மாரி ஆயிட்ட தா எடுத்துடுறோ ஏழு வருஷோ ஆச்சு கூட்டு போனா போனு இல்லனா இருக் க்கின்ற வேலதே ஆம்மா கொழந்தைகள பாத்துக்கிடதுக்கே உங்ளுக்கு நேரம் சரியாயிருக்கு
ஆம்மா அவங்க அதுலெல்லா இன்ட்ரெஸ்ட் காட்ல போணு வைக்கணுன்ட்டு ஆனா நா ரொம்ப ஆர்வப்படுவே போணு குளிக்கணு அந்த அருவியிலலா குளிக்கணு அப்பிடிங்கிறெல்லா ரொம்ப ஆசையாருக்கு
அது நம்ம ஊர்ல இங்க எல்லா பிளேசஸ் இருக்கு
அ பீச்சு அது இதுன்ட்டிருக்குமா இங்க ஒரே மல தா மல மட்டுந்தா இருக்கு
ஆ பெரிய அளவுல அங்கெல்லா ஃபிளேசஸ் இல்ல சுத்தி பாக்கறதுக்கு அதா அவங்ளுக்கு பழக்கமு இருக் காது எப்டியு இங்க உள்ளவுங்ளுக்கு எல்லா என்னா தெர்யு
நாங்க போனோ அப்றோ குளிக்க உடல அப்றோ ஏமாற்றம் ஆயிருச்சு என்னடா செய்யறதுன்ட்டு ஃபஸ்டு ஃபைபால்ஸ் போனா அங்கேயு குளிக்க உடல
அப்றோ மெயின் ஃபால்ஸ் போனா அங்கேயு குளிக்க உடல சரின்ட்டு அப்டே வந்தோ அப்பாத்த ஒரு நல்லவரு இது புலியறுவில குளிக்க வுடுறேனாங்க ஆ புளி அருவிதா சின்னதாதா இருந்துச்சு ஆனா அது அங்க போனா கூட்டோ எக்கசக்கோ
இருந்தாலு செரி வந்ததுக்கு குளிக்காம போனா மனசு கஷ்டமாயிருமே இவ்ளோ தூரம் வந் துட்டோ அப்டின்ட்டு குளிச்சிட்டு வந்துட்டோ
ம் இப்போ எல்லா ஃபால்ஸ்லயும் ரொம்ப தண்ணி க கம்மியா தா உழுது கம்மியா தா விழுது ஆமா ஒரு வாரமா இங்க மழையே இல்ல சுத்தமா
சேரி சேரி ஆனா இப்ப முன்னால இந்த தேனருவியோ செண்பக தேவியே எதையோ ஒரு மூடுனாங்க இல்ல மூடிட்டாங்க
ஆமா
ஆ அதா நா எப்போ நா ஸ்கூல் படிக்கமோதே அது க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்கிற நியூஸ் வந்துச்சி
ஆனா ஒரு சிலர் அங்க போவாங்க அதுல போறாங்க ஆ ஏனா அது ரொம்ப எதனால இது பண்ணாங்க அங்க நறையா ஃபாரஸ்ட்டு அனிமல்ஸ்லா வரும் அப்டின்ட்டு அதனாலதானா ஆ நான் எதோ கீழ இருந்து செலல் ட்ரிப்புது ஆமா அதுவும் இருக்குது அதுவும் இருக்குது நறையா பேர் எறந்துருக்காங்க
எறந்திருக்காங்க ஆனா நா எனக்கு நா ஸ்கூல் படிக்கும் போது போனப்ப அது மேல இருந்து குதிப்
குதிப்பாங்க கீழ தண்ணிக்குள்ள ஆ ஆ பேக் சைடு டயட் அடிக்கிற அப்டே குதி குளிக்கிறாங்களே ஆமா அது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனதா
ஆ அப்பன் தேனருவி இருக்கா இன்னும்
தேனருவி அங்க உள்ள அந்த சைடு இருக்கு
இருக்கு சேரி சேரி எனக்கு தேனருவிலா ஞாபகயில்ல அந்த செண்பக செண்பகருவி மட்டு நல்லா ஞாபகம் இருக்கு
ஆ ஆ செண்பக தெரியும் அப்போ ஃபேமஸா இருந்திச்சி இப்பவு ம் ஆ பாரு ஒத்தையடி பாத மாரி நடந்து போவாங்க தான அதான ஆமா அதா அதா
மேல ஏறி போனு
ஆ ஆ இங்க அகஸ்சியரு அருவிக்லா வந்துருக்கீங்ளா பாவனாசோ அகஸ்தியர் ஃபால்ஸ் இப்போ ரிஸ்க் ஆ ரிஸ்டியல் பால்ஸ் இப்ப ரீசண்ட்டா வந்தோ அது எப்பயுமே தண்ணி இருக்குமாமில்ல ஆமா வருஷோ ஃபுல்லா எப்போதுமே அங்க இங்க மட்டுந்தா தண்ணி இருக்கும்
ஆ நாங்க இப்போ மே மாசன்னு சொல்லுவாங்க அகஸ்தியர் பால்ஸ்ன்ட்டு ஆனா இப்பதா நா ஃபஸ்ட்டைமு மே மா சோ வந்தே நானா ஏகப்பட்ட கொரங்கு இருந்துச்சி
ஆமா கொரங்கு நறையா இருக்கும் மேல ஒரு கோயில் இருந்துச்சே சொரிமுத்து ஐயனார் கோயில் ஆ சொரிமுத்து ஐயனார் கோயில் போயிருந்தோம் ஆ ஆ அங்க போனா ஒரு சம்பவோ நடந்துரிச்சி என்ன சம்பவோம் நாங்க வேன்ல போயிருந்தோ
பஸ்ஸு மாரி ஒரு வேன் இருக்குல்ல அந்த வேன்ல போயிருந்தோ வேன நிப்பாட்டிட்டு கோயிலுக்கு போனா ஒரு நாலஞ்சி கொரங்கு பெரிய பெரிய கொரங்கு சண்ட போட்டு ஆ சண்ட போட்டு வேன் முன்னால வந்து விழுந்திருச்சி கண்ணாடி மேல
ம்
கண்ணாடி ஒடஞ்சிருச்சி அந்த அளவுக்கு வேட்டு வேட்டா ரண்டு கொரங்கு சண்ட போட்டு வந்து விழுந்து
ஆ ஆ அப்புறம் அந்த தெண்டத்த நாங்க தா ஏத்துக்கிட்டோம் வேன் காரர் செலவு சொன்னாங்க அப்புறந்தா ஆமா கொரங்கு அங்க ரொம்ப அட்டகாசமா பண்ணும்
ஐயோ எ எல்லா வெரைட்டியு இருந்துச்சி டிஃப்ரண்ட் டிப்ரண்ட்டா இருந்துச்சி கொரங்கு
உங்க கைல ஒரு எதாட்டு பை வச்சிட்டு போனீங்கினா அதயு புடிங்கிரு
யா பையங்க வேற ரெண்டு பேரும் அது அவிங் அது கொரங்கு பின்னாலே போறாங்கே ஏ போவாதீங்கடா
ஆ ஆ
போட்டாலா எடுத்துட்டு இருந்தாங்க உக்காந்துருந்து அது கூட உக்காந்து
ஐய்யய அங்க நெறயா அங்க கொரங்குகல்லா அதிகம்
ஆங்க
ஐயனார் கோயிலுக்கா போனீங்க
ஆமா மேல போனோ மேல போயிட்டு கீழ அப்புறோ அகஸ்தியர் ஃபால்ஸ் போயிட்டு
டூடு அப்றோ நாங்க இருக்கிற இடத்துல பெருமாள் கோயில்ருக்கும்ண்ணே ஆமா சிருமதி ஆ அங்க போய் ஆ ஆ
அடிக்கடி வருவோ சனிக்கெழம மாசத்துல ஒரு சனிக்கெழம அம்மா வீட் டுல இருந்து போவாங்க என்னைக்காது நா அங்க இருந்தேன்னா நானு போவே மத்தபடி போமாட்டே இப் இப்ப ரீசன்டா போயிட்டு வந்தோ ஆமா போயிட்டு அந்த அங் அங்கயே அந்த ஆறுலத் தாமிரபரணி ஆறுல நல்ல தண்ணி ஏகப்பட்ட தண்ணி
இங்க தாமர பரணிதா எப்போதுமே ம்ச் தண்ணி வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சி நாளு தண்ணி வரு
இருக்குது ஆ
ம் ம்
அதா சேர்
இங்க உள்ள தண் தண்ணிய குடிச்சி ட்டு வேற எடத்துல போய் தண்ணிய குடிக்கலான்னா அது ம்ச் நமக்கே ஒரு மார்ருக்கு
ஆ
உங்க தூத்துக்குடிக்கே அ இங்க இருந்து தா தண்ணி வரு தாமிரபரணி ஆமா இந்த தண்ணி மாரி வேற எங்கேயு ம்ச் அவ்ளோ இதா இருக்காது
நல்லாருக்கா எங்க எங்க ஏரியா திண்டுக்கலுமே நல்லா இருக்கா ஆனா தண்ணி வந்துப் வயடம் தண்ணின்னு சொல்லுவாங்க ஆனா ஆனா அந்த அளவுக்கு டேஸ்ட் நம்ம ஊருத் தண்ணி மார்ருக்காது
ஆஆ
செரி செரி செர் அடுத்த கால் கனெக்ட் பண்ணலாமா டைம் ஆயிடுச்சு ம்